அலோ
ஆ கேக்குதா
அ கேக்குதுண்ணே மொதல்ல அந்த பக்கத்துல ஆள் வந்துட்டாக அதா அந்த போயிட்டு வரேன் சொல்லிட்டு வந்தே சொல்ணே
சேர் சேரி என்ன பண்ற
ஒரு கிரீன் டீ போட்டுட்டு இருக்கணே ஒரு மாரி மாம்பழமா சாப்ட்டனா சாப்ட்டொனே என்னாச்சு ஒரு மாதியாரு க்குது என்னமோ நெஞ்சுக்கிட்ட வந்து அடைக்கிற மாதியே இருக்கு அதா சேரி ஒரு கிரீன் டீய போட்டு ஃப்ரஷ்ஷா
ம் மா ஒரு பழந்தானோ ஒரு பழோ சாப்டியா அஞ்சு பழோ சாப்டியா
சின்ன சின்ன பழம்னே நம்ம மரத்து பழோ இந்த குட்டோ சின்னமா இருக்கும் பாரு அதுலந்து சதையே இருக்காதுண்ணே கொட்டதா பெருசா இருக்கு சத வந்து சின்னமாதா இருக்கு அதுல
சேரி சேரி அது ஏமார செந்தூரம் பழோன் சொல்லுவாய்ங்க அதுவா
அ அ செந்தூரோ கெடையாது செந்தூரோங்க செந்தூரோ மாம்பழோ வந்து கொஞ்சோ செகப்பாருக்குந் தானே
ஆமா செவப்பா இருக்கு அ
அ அ அது கெடையாது
அ அது இல்லனா வேற எத சொல்லுத
இது வந்து பச்சையாவேதா இருக்கு பச்சையா இருக்கைலியே பழுத்துரு உள்ள மரத்துலியே பழுத்து பழுத்து கொட்டுது நாங்க போ அதத்த இப்ப கொரங்கு தொல்ல தாங்க முடியிலன் சொன்னொன்ன
ஆமா
ம்
பறச்சிட்ருக்கீலோ பறச்சு ஊத் சாப்ட வந்தீளா
அ இந்த வர்ஷோ வந்து காப்பு அதிகமா இருக்கட்டும்ட்டு மருந்தெல்லா வேற அடித்தமுணே
ம்
ஆளு கூட்டியாந்து பூவெல்லா உதுந்து உதுந்து கொட்டி போயிருது வருஷா வருஷோ காயே நிக்க மாட்டேங்குது அதனால இந்த வருஷ அந்தாலு மருந்தடிக்கையிலே எனக்கு தெரியு கீழ நின்னுகிட்டு மேல வரைக்கு உச்சி வரைக்கு அடிக்கிறாரா
ம்
சும்மா அது அவர் அடிக்கையிலே காத்துலே போயிருதுனே அப்படியே மரத்திலே படல ஏமாத்திபுட்டாரு ஐநூறு ரூவா காசு வாங்கிட்டு பேய்ட்டாரு
ஐநூறுவாயா
அ பத்து நிமிஷோ தானே பத்து ந பத்
ஆ
ம்
ஐநூரூவா அதிகோ தா ஆனா அது இப்ப மரோ ஏற எல்லா அவ்ளோதல்லா காசு கேக்குறாய்ங்க சரியான காசு கேக்குறாய்ங்க
ரெண்டு ம ரெண்டு முடிதானே ஊத்துனாரு அவரு ஒரு மருந்து வச்சிருந்தாரு அதுல ரெண்டு முடி தா ஊத்துனாரு ஒரு ஓட தண்ணிக்கு ஒரு ஓட தண்ணிக்கு அந்த ரெண் டு இதல்லா ஊத்தி அத மிக்ஸ் பண்ணி அந்த இதுல பின்னாடி அடி அந்த இது இருக்கு பாத்தியா ஒரு ப்ளு கலர்ல ஒரு
ஆமா
வயல்ல எல்லா மருந்தடிப்பாங்க பாரு
ஆமா
அந்த மாரி இருந்துச்சுனே அதுல ஊத்திக்கிட்டு மோட்ர போட்டு விட்டாட்டி மோ ட்ரே அதலே ச ஃபிட் பண்ணி வச்சிருக்காக சார்ஜர் மூட்டு
அ
அது உச்சி வரைக்கு போற மாறி இருக்கு ஆனா உச்சி வரைக்கும்ல்லா போகல ம்
அத்தாசி என்ன பண்ணுது
என்னன்னே
தங்கச்சி என்ன பண் தங்கச்சி போன்லா வாங்கிருக்கு சொல்லவே இல்ல என்ட்ட
அது வாங்கி டீவே கட்டி முடிச்சிரு
அதாங்க அப்பியே முடிஞ்சிருச்சாம்ல
டீவே போன மாசத்தோட முடிஞ்
ஃபோர் ஜியா ஃபைவ் ஜியனு கேட்டோம்னா ஃபைவ் ஜிணுச்சு அப்பறம் எப்பல வாங்குனே கேக்குது ஏன் அப்புறம் அப்பதா வாங்கனேச்சு
விவோ தா வச்சிருக்கு ஆனா விவோ ஓப்போ மாதிரி இல்லனே அந்த போனு இந்த போனா
ஓப்போ வச்சு ஓப்போல நீ வச்சிருக்க மாடல் மட்டு தா நல்லா இருக்கு என்ன தெரிஞ்சு
ஏன்னா இப்ப ஏம்புட்டு போனு இங்கயரு ஒரு அந்த குட்டி நானு ஒன்னா தா ஸ்டார்ட் பண்ணோ நா அந்த குட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டு தா என்னோட இது டவுன்லோட் பண்ணே ஒரு ஏப்
ஆ ஆ
ஆதி அந்த குட்டி இப்படி இப்படிங்கிற செகண்ட்ல என்டல ஏறிடுச்சு அந்த குட்டி ஏறவே இல்ல பாத்துக்க அவ்வளோ நேரம் சுத்திக்கிட்டே இருக்கு
அதுக்கு ஃபோர் ஜி ஃபைவ் ஜி கிடைச்சிருக்காது நீ என்ன சிம் வச்சிருக்க அது என்ன சிம் வச்சிருக்கு
ரெண்டு பேருமே ஒரு சிம்மு தானே ஏர்டெல் தானே
ஏர்டெல் தானா
உம் வீட்டுக்கார என்னமோ பண்ணாங்க
ஆனா ஒன்னுட வந்து உன்னுட வந்து ரேட்ட கூடல ஒன்னுட்டு பயங்கரமா இருக்கு
உம் ஹ ஒரு வழியா முடிஞ்சிருச்சுனே
ஆஹ்
ஏதாச்சும் ஏன்னா யாராச்சும் சிங்கப் பூருக்கு யாராச்சும் ரெடி பண்ண சொல்லுனே யாராச்சும் வெள் வெளிநாட்டுக்கு யாராச்சும் கேட்டாங்கன்னா சொல்லுனே
நானே சிங்கப்பூர் போயிட்டு ஓடிப்போயில்லாமா பாத்துட்டு இருக்கேன்
வேலைக்கு வேலை யாராச்சும் சொன்னா லேடிஸ் இந்த சமைக்கிறதுக்கு குழந்தைங்க பாத்துக்கறது ம ஏதோ சொன்னாங்கன்னா சொல்லு
ஆஹ் சரி
உம்
அங்கே போனா நல்லா சம்பளம் கிடைக்கும் வந்து ஒரு மச்சான் ஒருத்தர் இருந்தார் இல்ல அவர்ட கேக்கவேண்டியது தானே
அது பெரிய கதனே அப்புறமா சொல்றனே
அந்த கதை பெரிய கதையா இன்ன எந்த கதை கேட்டாலு பெரிய கதையா போயிட்டு இருக்கு லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கே
ஆமானே ஆமானே
உஹ்
மறுபடியும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கனே மூணாவதா
சிங்கப்பூர்லேயேவா
சிங்கப்பூர்லலாம் இல்லன்னே பக்கத்துல தானே
அய்யய்ய அப்போ ரெண்டாவது உள்ளது
அவு பாவம்னே
ஏமாத்தி புட்டீங்களா
அஹ எப்படின்னா இதுக்கும் கொஞ்சம் பொறுமை கிடையாதுனே கொஞ்சம் பொறுமையா போவோம் பண்ணுவோம் அப்படின்னு க கிடையாது இருந்தாலும் அவர் பண்ணது தப்புனே யோசிச்சு முடிவு எடுத்திருக்கணும் என்னதான் பண்ணாலும் அஹ் விட்டுட்டு போக முடியுமானே சும்மா
அதான் பிள்ள இருக்குல்ல பிள்ளைக்கு புள்ளைளா இருக்கா
ஒரே சண்டனே இங்க நேத்து அதானே அவ்வளவு நேரம் ஆயிடுச்சு பேங்கு போயிட்டு அவ்வளவு நேரம் ஆயிச்சுனே
ஆஹ்
ஹ் பாதி அதனாலே லேட்டாகி போச்சு நேத்து
ஆஹ்
உம் என்ன பண்றது இப்படி எல்லாம் மனுச இருக்கறாங்க அதனால எனக்கு பேச புடிக்கலனே இப்பல்லாம் ரொம்ப அவங்கள்ட்ட அதனால பேசுறது கெடயாது ரொம்ப அப்பறம் வீடு பால் காய்ச்ச எல்லாம் சொன்னே ஃபாரின் பொயிட்டாரு
போயிட்டாரா
அஹ் வந்து சொன்னே பால் காய்ச்ச எல்லா சொன்னனே ஒரு வார்த்தை கூட என்னன்னு அடிச்சு கேக்கலனே
கேட்கல அஹ்
ம்
உம் செரி விடு பேசாட்டி விட்டு போறரு பேசாம இரு
உம் இப்பல்லாம் போன் அடிச்சோம்னா போனே எடுக்கறதில்ல
ஆஹ்
இன்னைக்கு போனடிச்சோம்னா நாளைக்குதான் அடிக் கிராரு அதுவும் இல்ல அப்பறம் நானா பாத்துட்டு மறுபடியும் அடிப்பேன் இந்த பத்து இது பத் இது இருக்குல்ல கா கார்டு அடிக்கிறதுக்கு
ஆமா
அதுக்கு கேட்டனே கேட்டதுக்கு கேட்டதுக்கு இந்தா இது பண்றே அப்படின் சொல்லிட்டு போனு அ அப்டே எடுக்கல அ அப்பறம் நம்ம என்ன பண்றது விருப்பம் உள்ள போல நம்ம கிட்டல்லாம் பேசுறதுக்கு அப்டின் செரின் நானு வுட்டுட்டே அதோட
ஒரு வாரோ இந்த பத்ரிக்க வெக்க வந்துருக்காப்லா வீட்டுக் தெரிஞ்சவங்க அதுக்காக
பத்திரிக்க வெக்க வந்திருக்கால அதுக்குதா பத்திரிக்
அ ஆமா
சேரி சேரி சேரி நம்ம இந்த பத்ரிக்கே ஒரே பத்திரிகியா தானே குமியுது எங்க பாத்
ஆமா அது முகூர்த்த நாள்ல முகூர்த்த நாளெல்லா சேந்துட்ருக்கு போல ஆனா இங்க பசங்களுக் வேற மாரி
இன்ன அதுவு ஒரு ஒரு ஒரு மாசோ ஒரு ஒரு மாசத் கும் முன்னாடியே வச்சாக நம்ம அந்த போற தேதியேவே மறந்துறோ பாத்துக்க
ஆமா நோட் பண்ணி வச்சுக்க வேண்டித
அந்த ரிவம்பர்ன்னு ஒன்னு இருக்குல்லண்ணே நம்ம போட்டு ஒன்னொன்னா வச்சுக்கிறதுக்கு அது எனக்கு து வை க்க தெர்லணே எனக் சொல்லி தாணே
இது இதுல ரிமைண்டர் அது பேரு ரிமோண்ட்ரு இல்ல ரிமைண்டர்
அ அதுல வத்து பு நம்ம பதிவ் பண்ணி வெச்சுட்டோம்னா அது கரெக் டா அந்த தேதிக்கு அலார அடிக்குந்தானே மொத நாளே அலார அடிக்கு அந்த அதெல்லா எ மு மொத நாளே வந்து ஞாபக படுத்தெல்லா செய்யும்ல
ஆமா மொத நாளே பிறந்தநாள் ஞாபடுத்திரு
அ அந்த ஆப்பு எனக்கு எப்டி இது பண்றது அந்த ஆப்பு சொல்லி குடுணே நா செய்யணு
அது ரிமைண்டர் தே போட்ருக்கோ அந்த அந்த ஆப்பு பேரே ரிமைண்டருன் போட்ருக்கோ அ பாத்தீனன உனக்கே தெ
இல்லையே நா ரெண்டு மூணு இது நா டவுன்லோட் பண்ணணே அது வந்து செட்டா
செட் செட் ஆவ்லயா
ம்
சொல்லித்தரே அத ஒரு நாள் சொல்லித்தரே அத போட்டு வெச்சுக்கறே போட்டு வெச்சின்னா உனக் ஈஸியா இருக்கு
அதா
ம்
போட்டு போட்டு வெச்சுட்டு வேற அந்த மாரி பண்ணி வெக்கணும்ணே ஏனா ரெண்டு மூணு கல்யாணக்கார வீடு மு ரொம்ப மு க்மான கல்யாணோ அது
ஜயோ நா கெளம்புறேங்க அப்புற போ புடிச்சுட்ருக்
அன்பு தொல்லைகள் இப்படித்தா எப்போதுமே இருக்கு பாத்துக்க
மண்ணி காக்க போறது வீட்டுக்கு
டே அய்யொய்யோ நேத்து நா போய்ட்டு ஒரு நாள் ஃபுல்லா பேங்க்ல உக்காந்ட்ருந்த பாத்துக்க
அ
ம் ரொம்ப மோசமாப்பா பேங் இந்தியன் பேங்க் போனே
அ ஒ
இந்தியன் பேங்க் போய் தா ஒரு நாளு ஃபுல்லா ஆச்சு
ரெண்டு மு இன்னோரு பேங்குல பக்கத்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வெச்சுக்கல அப்பதா உனுக்கு ஈஸியா இருக்கு
அண்ண ஸ்டேட் பேங்க் வெச்சிருக்கண்ண ஸ்டேட் பேங்க் வந்து நம்ம ஊர்ல கெடையாதுண
புதுபூர் பக்கத்தூர்லயு கெடையாதா பக்கத்து இங்கியு பக்கத்துலயு கெடையாதா
புதுவையில் வரணு அத விட்டா காரகுடிதான் போல
புதுவையில் இல்லைங்கண்ண ம் செரி ஓகே புதுவையில இருந்ச்சுன்னா அப்ப பரவால அங்கயே கூட பாத்துக்க வேண்டியதுதானே பக்கந் தானே உனக்கு எதாவது எமர்ஜென்சிக்கு இன்னொரு யூஸ் ஆகு வெச்சுக்கலாங் வெச்சுக்கலாங் அதுக்குதான் கேக்குறே
ம் இருக்குணே ரெண்டு மூணு புக் இருக்குணே ஆனா ஒரு புக்கு நம்ம கதைக்கு ஆக மாட் டேங்குதுணே
அப்படியா அதனால ஒன்னுல்ல ஆனா பரவால மத்த பேங்க விட இப்ப இந்தியன் பேங்க் எல்லாமே ஜீரோ பேலன்ஸ் வெச்சுக்கலானு போட்டுருக்காங்ய் இந்தியன்
ஆமா ஆமா இப்ப தர்சனுக்கு கூட சேரி ணே இந்தா இருணே
ஆ ஆ சேரி நீங்க கூப்பிடுங்க திரும்ப